ம் ஹலோ வணக்கம் ப்ரோ எப்டி இருக்கிரிங்க ப்ரோ
எங்க ப்ரோ இக்றிங்கோ னா ப்ரோ ஃப்ரண்டு எங்கிட்ட ஆப் பத்திலா பேசாத ஃப்ரண்டு ரெஃபர் பண்ணா ப்ரோ
ம் ப்ரோ சாப்டியா ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ
நீங்கதா ப்ரோ சொலன்
அப்புறம் பேசலாமா என்ன ப்ரோ சாப்டீங்க
நா ஒய்ட் ரைஸ் சாம்பாரு எங்க ஃப்ரெண்ட் ஒருத் தெங்கிற ப்ரோ
எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவுங்க இருக்காங்க ப்ரோ
அவம்ப் போய் சாப்பாடு கிடைக்கலன்னு கொஞ்ச
அவன் போய் சாப்பாடு கிடைக்கலனு கொஞ்ச தூரம்மா போய் வாங்கினந்தான் ப்ரோ கொஞ்சம் வர்க் வெளிய வந்தோ உம்
ஆமா ப்ரோ
இல்ல ப்ரோ இருக்கா ப்ரோ எதுனா பக்கத்துல இல்ல ப்ரோ சும்மாதான் இருக்கிற
இல்ல ப்ரோ எங் தம்பிங் இக்றாங்கோ ரெண்டு
ப்ரோ எங்க தம்பிங்க இருகாங்க ஒரு ரெண்டு பேரு உம்
அவுங்க இதா ப்ரோ ஒர்க்
ஒங்களுக்கு தா ப்ரோ ஒர்க்ஸு சொல்லிகுடுக்கலான்டு என்ன ப்ரோ படிச்சிக்றாங்க
ரெண்டு பேருமே டிகிரி முடி சீக்ரவாங்க ப்ரோ ஒருத்தரு முடி ஒரு வருஷ ஆவுது ப்ரோ இன்னொருத்தரு ஒரு மாச ஆவுது ப்ரோ
ஆகுது ப்ரோ படிச்சவங்களுக்கே இந்த காலத்துல வேலை சொல்லிடகூடாது ப்ரோ ப்ரோ அப்டிலாம் இல்ல ப்ரோ ஏதா இருந்தாலும் நம்ம தம்பிங்க ப்ரோ தம்பிங்கனு நம்ம பாக்குறோமே தம்பிக நம்மளுக்கு கம்பி சொறுகியாச்சுங் ப்ரோ
ஆஹ் இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ சுத்தி சுத்தி கடன் வேற வாங்கிட்டிருக்குறோம்
நீங்களும் ஒரு அமௌண்ட் குடுத்து கடன் குடுத்து அனுப்பி விடுங்க ப்ரோ
நான் எங்க ஊர இருக்கிறதுனா நான் கடன் அடச்ட்டே ப்ரோ
உம் இருந்தாலும் அவனுக்கு இப்ப இது பண்ணல ப்ரோ
உஹும் நான் ப்ரோ பண்றது ஒரே கஷ்டத்துல இருக்கறேன் நேத்தே கோயம்பத்தூர் போயிட்டு வந்துருக்கிறான் ப்ரோ இன் இன்ருவியுக்கு
ஊர் ஊரா சுத்துறானா ப்ரோ
ஆமா ப்ரோ வண்டி எத்துட்டானா திருப்பத்தூர் போனானா ஆமா ப்ரோ இப்போ வண்டி எத் துட்டானா அது வண்டிக்கு நூத்தம்பது ரூபா பெட்ரோலு திருப்பத்தூர் போனானா இவன் டி குடிச்சிட்டு அங்க ஒரு பத் பத்து பேருக்கு டி ப்ரோ அதுக்கே பாத்தீங்கன்னா மூன்நூறு ரூபா ஆய்டுது ஒரு நாளைக்கு அவன் கை செலவுக்கே ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துரணும் ப்ரோ
உம்
அது நம்ம அவனுக்கு கொஞ்சோ கேள்ஸ்னா கொஞ்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போய் அங்க இங்க செலவு பண்ணினே இருப்பான் வேலைக்குல்லாம் போமாட்டான் ப்ரோ அதான் ப்ரோ பிரச்சனையே அவன் கிட்ட வேலைக் கெளம்பவும் மாட்டான் ப்ரோ
வேலைக்கு போய் ஒண்ணும் சம்பாறிக்க மாட்டானே ப்ரோ
அதான் ப்ரோ வேலைக்குல்லா போமாட்டான் ப்ரோ எங்க தம்பி இங்கேதான் இருப்பான் ப்ரோ சுத்தின்டே இருப்பா பொண்ணுக கூட
போகமாட்ட ப்ரோ அதான் ப்ரோ அதான் ப்ரோ பிரச்சனையே அவன் கிட்ட வேலைக்கு எல்லா போகமாட்டான் உம்
வேலை சொன்னா நம்மளேனனு அண்ணா நீ கஷ்டப்படுனான்ட்டு என்னையே என்னய சொல்லுவான் ப்ரோ நீ கஷ்ட பண்ணா நீ வேலைக்கு போனா கஷ்டப்பட்டு சம்பதிண்ணா இத பண்ணா அத பண்ணா என்ன சொல்லுவான் ப்ரோ நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்றான் ப்ரோ சீனிவாசன் ப்ரோ
ஹா
சீனிவாசன்
பேருக்கே அந்த வேலைக்கும் அதுக்கும்
சீனி சீனின்னு கூப்டுவோம்மா ச்சு சீனிவாசன் ஃபுல் பேர் கூப்பிட்டுருந்தான் வேலைக்கு போயிட்டுப்பான் ப்ரோ சீனிசீன்னுரோமா அந்தக் அதுக்கே அவருக்கு நேரம் செரியல கட்டம் செரியல அப்படின்றாங்க ப்ரோ அதனாலயே அவரும் என்ன பண்றாரு எங்க ஒரு வேலை கேட்டா கூட ச்சு அஹ் ஃபஸ்ட்ட் வந்து போறன்றாரு வேலை கேட்டு சொல்லிட்டு அப்புறோ போமாட்டேன்னு இறாரு நான் அந்த சீனினு கூப்புறதுதான் தப்பு அப்படின்றாங்க போய் ஜோசியம் பாத்த இடத்துல சீனினு கூப்பி பிட்டா தப்பு சீனிவாசன் ஃபுல் பேரா கூப்பிட்டிருந்தீங்கன்னா இவளோ நேரம் அவர் வந்து எங்கயோ இருந்து இருப் இருந்துருப்பாரு ச்சு அவரு
ஆஹ ம் சீனின்னு கூப்பிட்டா தப்பு சீனிவாசன்னு ஃபுல் பேர் கூப்டு
அப்படின்னு ஜோசியம் சொல்றா ப்ரோ கட்டம் சொல்லுது அப்படின்ட்டு ஒரு ஜோசியக்கார் சொன்னார் ப்ரோ அவருக்கு போய் ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணாங்கறோ இவருக்கு எதன பண்ணலாம்ட்டு அவரு செட்லாகிட்டாரு ஜோசியகார் செட்லாகிட்டாரு இவரு ஒண்ணும் பண்ண முடியல ப்ரோ
இந்த மாரி போன ஜோசியக்கார் தா ப்ரோ செட் செட்ல்லாவரு
நானா எவ்வளவு ப்ரோ சொல்றது ச்சு முடியல ப்ரோ ஒரே கஷ்டமாக்குது ப்ரோ வீட்டுல ஒரு பக்கம் கஷ்டம் போடாப்போ வீட்டுல கஷ்டம் போடா போடான்னா கூட கேட்கவே மாட்றான் ப்ரோ சும்மா வெளியே ஊர் சுத்துறான் இங்க அங்க அங்க இங்கன்ட்டு மத்தபடி எங்கயும் போம் ம் பன்றான் ப்ரோ ஃபிரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ எதனாவது கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிகிறா ப்ரோ காசெல்லா செரி ஏதோ அவங்க அவங்க முடிஞ்சதுனால இல்ல பண்றாங்க ப்ரோ உங்களால எதுனா ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரோ எங்க தம்பிக்கு
பாத்துக்கலா இரு ப்ரோ நம்ம கம்பெனியே கொஞ்சோ இப்போ லாஸ்ல போயிட்டு இருக்குது ப்ரோ
இல்ல ப்ரோ சொல்லுங்க அவ ரொம்ப கஷ்டப்பட்னுக்கிறா ப்ரோ
அவனுக்குன்னோ சம்பளோ கொடுக்க முடியாது ப்ரோ
சம்பள ப்ரோ அவர் வேலைக்கு வரன்னு சொல்ல உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா தா கேட்டே அவரு ஒர்க்குனா வர மாட்டாரு ப்ரோ
ஹெல்ப் பண்ற நெலைமல இல்ல ப்ரோ
அப்படி இல்ல ப் ரோ ஒர்க் பண்ணுனா கொஞ்ச கஷ்ட ப்ரோ அவர் வந்து ஏசியில இருக்கிற ஒர்க் தா தேடுவார் ப்ரோ அதனால காலைல எழுவாரு ஏசியில போய் ஏசி போடுவாரு நைட்டு ஏசிதா இருக்கு கா எல்லாரு மூஞ்சி கை கால் கழ் ரு ஏசிக்கு போவாரு ஏசி போடுவாரு திரும்ப டி காபி படுப்பாரு திரும்பவு மத்தியானோ வருவாரு சாப்பிடுவாரு அதே ஏசில படுத்துருவாரு ப்ரோ அதா ப்ரோ பெரிய பிரச்சனனா ஆமா ஆமா ப்ரோ அவரோட வாழ்
பில் எல்லா யாரு ப்ரோ கட்டுறது
அவங்க அப்பா ப்ரோ அவங்க அப்பா இருக்கறா அம் ம்மா இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க இவரு வாழ்றத வீட்டுல வாழணு நாய்க்கு சாப்பாடு செஞ்சு போட்ணு அவருக்கு வேலன்னு ஒரே வேல இல்ல ப்ரோ அந்த நாய்க்கு ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோ எதுனா ஒண்ணு நா அத விட்டுட்டா அவருக்கு சாப்பாடு எங்கன்னா வெளியே வாங்கி சா அவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறாங்க ப்ரோ ஃப்ரண்ட்ஸ் யாரு நா ஒருத்தர் ஃபோன் பன்னி ஜிபே பண்ணுணா ஒட்னே ராகுல்னுக்கிறா அவுங்க அத்த பைய
ஆ
டேனே ஜிபே எய் மாமா அம்புனா ஒட்னே கூப்ராரு அவரு
அப்படிங்களா ப்ரோ
இதாங்கோ மாமா மச்சான்ற மாதிரி தான் கூப்புட்டுக் மாமா மச்சான் தான் வேணும் மாமா அனுப்பிச்சு விடு மாமானா ஒடனே அப்புறம் ப்ரோ ராகுன்ற தம்பி அப்படின்னு நானே சின்ன அண்ணி நூத்து அம்பது ரூபாய்க்கு சாப்பிடு டு மாமா அனுப்பிச்சு விடு மாமானா ஒட ஒடனெ அம்ச்சுட் பே பண்டான்
அவரு என்ன ப்ரோ வேல செய்றாரு
யாரு ப்ரோ எங்க தம்பி இன்னொரு தம்பியா அவரு ப்ரோ அவரு வீட்டிலேயே வா
க
அஹ்
கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ ஹலோ
ப்ரோ கேக்குதுங்களா அவரு பெயிண்டிங் ஒர்க் பண்றரு ப்ரோ அத் அது இல்லாம வீட்லயே வொர்க் ப்ரம் ஹோம் அதுவும் கொஞ்சம் பண்றாரு ப்ரோ
ஓ அப்படிங்களா
ப்ரோ
பே அவ அவர் இது பண்றதுல இவரு
ஆமா ஆமா ப்ரோ அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு
அவரு சொல்லுங்க ப்ரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அவரு ஹெல்ப் பண்ணி பிரயோஜனமே இல்ல
சோ அவரு என்ன ப்ரோ ஒர் ஒரு ரெண்டு டைம் பணம் அஞ்சாயிரம் குடுத்துட்டு நீயெ கட்டுட்டுக்கிறான் ப்ரோ எப்டி ப்ரோ இதெல்லா
ஒரே ஒர் தம்பியா ப்ரோ உங்குளுக்கு
ஆமா நெறயா தம்பிங்றாங் ப்ரோ அதுல இவுனு ஒரு தம்பி ப்ரோ
இன்னொரு தம்பியா ப்ரோ
நெறயா தம்பி ராகுல் கூட என் தம்பி தா ப்ரோ மாமான்னு கூப்புறான்ல அவுரு எங் தம்பிதா ஆனா அவர்குட்ட கு வேணா தம்பி பண்ணாதனா இல்ல எங் மாமா அவ அவுரு அவர வந்து சீனி வந்து மாமாதா கூப்புறது ராகுலு எங் மாம் மா நல்லாந்தா போதுனா எங்னக்கு ஆமா ஆமா ப்ரோ பாசோந்தா ஆமா அவர் ஒருத்தர் உன்னொருத்துருக் க்காரு சூர்யா ன்ட்டு அவுரு இந்த மாரி ஒரு அஞ்சார குடுத்தாரு அவுரு இன்னா பண்ட்டாரு கேக்கம்போதெல்லா ஒரு மாரி நக்குலா சொல்லிட்டுக்குறாரு நீயே கட் ட்டு இப்போதிக் நீ கட்டு நா அப்ற கட்றே அவ என்னா பண்ணிகிறா வண்டி புக்கு எடுத் ம்பிய வெச்சு அடமான வெச்சு அந்த இன்டரஸ்ட்டு கட்டிகிறாரு ப்ரோ அதே மனஸ்தாபோ ஆயிச்சி அவனு வட் குடுத்து ரொம்ப வருத்தப்பட்டா ப்ரோ என்னனா நா குடுத் த்துட்டு நானே வட்டி கட் ட்டா அப்டின்னா அதுல்லா நமக் வேல ஒண்ணுல்ல கட்டுனா கட்டிதா ஆவுணுன் ட்ட என்ன ப்ரோ சொல்றீங்க என்னதாந்தாலு தம்பி ப்ரோ பணோ அப்றோ எப் பணோலா சம்பார்சிங்ளா ப்ரோ தம்பி இந்த மாரி தம்பி கெடைக்குது கஷ்டோ ஆபா அதுனால கட் ட்ட சொல்டான்ல கட்டிட்டா ப்ரோ ராகுல் மாமா கூட கட்னாரு அவருக் மாமா வேணு சீனிக்கு மாப் ம்மா வேணு அவரு ஒரு ஆறாயிரொ வாங்கி ட்டு ஐநூறுபா மட்டு கட்டிட்டு மீதி அஞ்சாயிர த்தைநாறுவா இவர கட்ட சொல்ட்டாரு இவரு கட்டிட்டார் ப்ரோ ஆமாம் ஆமா கட்டிட்டாரு சரி மாமா நா கட்டியறனு கட்டிட்டாரு
உன்னு அவங்க நட்பு தொடருதா ப்ரோ
ஆஹ் கண்டிப்பா தொடரும் ப்ரோ எல்லையில்லா தோழ நட்பது கடலுக்கு எப்படி எல்ல இல்லயோ அந்த மாரி இவங்க நட்ப் ட்புக்கு எல்ல இல்ல ப்ரோ
சரி ப்ரோ என்ன ப்ரோ இப்ப பண்ணுகிறீங்க
நானு பெயிண்டிங் ஒர்க் பண்ற ப்ரோ அது இல்லாம ஓ ஓம் ஒர்க்கா பார்பெண்டிங்ஸ்ல கம்பி கட்டுற ப்ரோ
தெரியாரு
அதுவும் பண்ற ப்ரோ ஆமா ப்ரோ அப்புறொ நம்மள்து ஒரு சிக்கி எங்க அப்பா சிக்கன் ஷாப்புக்கு ப்ரோ அது அப்படியே போனா சாயந்திரத்துல அப்படியே கொஞ்ச கட கட கிளீன் பண்ட்டு சாத்திட்டு டிக கால ஒர்க்கு போயிட்டு சாயந்திர கடகட ஸ் சாதிட்டு அப்பறொ நம்மள்து கோழி பண்ண ஒன்னு இருக்கு சண்ட சேவல் பண்ண அத போய் பாத்தன்னா அதுக்கு தீனி இனி ஊட்டினு அதுகளோடயே அப்டியே டைம் பாஸ் அப்டியே ஆயிடுது ப்ரோ சன்டை ஆனா நாயித்துக்கெழம ஆனா சண்ட கண்ட அப்படியே போ பாது ப்ரோ ஒரு இதுதா என்னதா ஆனாலுமே தம்பிங்கள வாழ வைக்கணும் ப்ரோ அடுத் த்ததாம் ப்ரோ மத்ததெல்லா எனக்கு எல்லாம் தம்பிங்க தம்பியெல்லா ஒன்னுல்ல ப்ரோ
எந்த ஊரு ப்ரோ நீங்க
என்ன ப்ரோ நாங்க இங்க தா ப்ரோ திருப்பத்தூரு
அப்டியா
ஆமாமா ப்ரோ
சரிப்பா
இன்னா ப்ரோ ஒரே கஷ்டமாகுது ப்ரோ இவுங்கள எப்புன்னா எ தம்பி எப்புன்னா ஒரு தம்பிய மத் த தம்பிங்கலா
அவ பண்றத பாத்தா அவ நீங்க சொல்றத பாத்தா அவ கர சேர மாட்டா மா டிகிதே
எதோ ஒன்னு பண்ணி சேத்திர்னு ப்ரோ சேர்றவங்கள சேக்க வக்கர் து பெருசில்ல ப்ரோ ஓடாத குடிய ஓதர ஓட வெக்கற தா ப்ரோ பெருசு ஓட்றக் குடிய ஓடி பேர் எடுக்கறது அது பெரிய விஷ் கென்ல ப்ரோ ஓடாத குரய குதிரய ஓட வெச்சா ப்ரைஸ் வாங்னா தா பெரிய விஷ்யோ அந்த மாரி என் தம்பிய வந்
அம்ச்சு வுடுங்க ப்ரோ நல்லது புத்தி மஞ்சி சொல்லி நீங் தா அம்ச்சுவுட்னு வேலைக் போ
ஆமா ஆமா ப்ரோ எங்க நண்பர் ஒருத்தருக்கறாரு ப்ரோ அவுர்கிட்ட தா
கைல காசு வெச்சிக்கினு
ஆகாஷ்ன்றவர்கிட்ட அவுர்கிட்ட தா கூட்னு வந்து வுட்ருலானுக்கறே அவுரு எதோ பாத்து பண்ணுவாரு
ஆஹ்
நம்ம நண்பர் தா அவரு சேரி எதோ பாத்து குடு சம்பளங்குடு சும்மா நிக்க வச்சு கூட தருவாரு ப்ரோ அவுரு சம்பளோ ஆமா
ஆமா ஒன்னு சொல்ல மாட்டாரு ஃபஸ்ட்டே சொல்ட்டாரு அவன கூட்னு வந்துரு சும்மா கூட நிக்கட்டு சம்பளோ குத்தல்லா அப்டின்ட்டு அவருக்கத்தா வேணுமே அவரு வருவாரு எதனா ஒரு தூண் ஓரோ ஒக்காருவாரு போயிடுவாரு ப்ரோ அது கூட ஒழுங்கா செய்ணுமே ப்ரோ இந்த மாரி ஆளுங்க நீங்க சொல்றது பாத்தா அவருல்லா